ஹலோ
ஆ சொல்றா
ம் என்னல்லா ஒண்டர்லால்லா கூட்டு போய்டாத என கூட்டு போ ஆனா வந்து யார் வாந்தி எடுக்கறது அந்த மாரிலா எதுவும் காட்டிறாத
அவங்க எத்தன அப்டியே அந்த ஒரு செகண்ட்ல வந்து அத பாத்துட்டு அத அப்டியே நிற்த்திர்னு
தெரியாது நீ இப்போ நீ சொல்ற தெரியிமா இது மாரி இந்த வாமிட் எடுக்றது அப்டி இப்டின்ற தெரிமா
ஆமா
அதுவே நா வந்து அப்டே திங்க் பண்ணுவே ஏத நா இப்ப தி அவ் ஏ சீ பே அதுவே நா திங்க் பண்றவ நேர்லல்லாபாத்தனா என்ன பண்ணுவே
ம்
எனக்கு அது என்னா எல்லா சீ சாப்ட்டுருக்கே வேணா
ஆ செரி ஓகே அத பத்தி ஏ பேசினிக் இன்னு இதுவல்லா இருக்குடா எப்டி சொல்றது அந்த ரோலர் கோஸ்டர்ல்லா இருக்கு தெரிமா
ஆமா
அதெல்லா எத்துனுபோயி இந்த டவர் இருக்கும் தெரிமா
ஆ
ஆ அந்த டவர் லாஸ்ட்ல ஒண்ண ஒக்கார வெச்சா எப்டி இருக்கும் கீழ அவ்ளோ ஹயிட்ல அப்டி ஒகார வெப்பாங்கடா ஃப்ரெண்ட்ல நீ நிப்ப அப்டிடே வந்து அந்த எப்டி சொல்றது ஸ்டைட்டா இருக்குமா அதுல நீ பாக்கு போது நீ சீட் ல ஒகாந்துருக்க மாட்ட அப்டியே அந்த கம்பிய புச் சீனு இருக்கும் அப்டியே சர் சர்ன்னு மேல இருந்து கீழ இறங்கும் பயங்கரமா இருக்கு
கூட்டு போங்க
ஆ பேங்ளூர் நல்லா இருக்குனு நெனைக்கிறந்தான்
ம் ம்
பேங்ளூர் நல்லா இருக்கு பேங்ளூர்ல அந்த
ம் பேசாம நம்ம பேங்ளூர்ல செட்டில் ஆயிட்லாமா
ஆ
கீீ
நல்லாருக்கும் கிளைமேட் வந்து எப்பவுமே வந்து இதுவாதா இருக்குமே
ம் பேங்ளூர்ல செட்டில் ஆயிலாமா அப்போ நம்ம ஃபேமிலி எல்லா
ஆ
கூட்டு போயிட்லம்மா
செர் செரி
ம்
டேய் கிளைமேட் எப்டி தெரிமாட இருக்கும் அப்டியே ஐஸ் மாரி இருக்கும்டா ஆனா பெங்களூர்ல என்னன்னா வந்து இது தா டா டிராபிக்கு சிக்னல்லு
ம் ம்
எப்பா பாத்தாலும் வண்டிங்க போய்னே இருக்கோ எப்வுமே பிஸியாக இருக்கும் டா பெங்களூர் மட்டும் சிக்னல் வந்து போட் ட்டங்கன்னு வெச்சுக்கோ சிகனல் எத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோ நீ க்கிரஸ் நிப்பான அவன் கிரஸ் பண்றேன்லாம் பாக்க மாட்டானு சரு சர்ரு சர்ரு சர்ருன்ன வந்துனே இருப்பாணுங்கோ அது நீக்கும் போல ஒரு எறநூறு வண்டி முன்னூறு வண்டி கிட்ட
ம்
அ ரொம்ப தூட ரோட் க்கிராஸ் பண்ணறதுக்கு நா ஒரு வாட்டி எ ப்ளு கலர் ஷூ இருக்குல்ல
ப்ளூ கலரா
ஆமா இதுவு போம் போது நா வச்சிந்த பார்றா கொடைக்கானல் போம் போது ஒரு ஷு கூட கிஞ்சிச்சி கிஞ்சிச்சேடா
தெர்லியே
மொத மொதல்ல ஒரு ஷூ வச்சிருந்த தெரியுமா நானு கிஞ்சிச்சு பார்றா நா கூடோ அந்த
ஆமாமாமா தெரியு தெரியு ஆ ஆ
ஆ அந்த ப்ளூ கலர் ஷூ போட்டுனு போன அது எனக்கு லூஸா இருக்கு லூஸா இருக்கும் அது நா நடந்து போம்போது செரியா நா வந்து லேஸ் கட்ல போல அவ்ள தா சிக்னல் போட போறாங்க ஆ பாதி ரோட்ல இக்கிற அவ்ள தா திடீர்னு கொஞ்ச இதுவா போனோன்னே ஷூ கயிட்டின்னு போற மாரி போயிடுச்சி
ம் ஹு ஆ
உயிட்ருப்ப அப்புறோ அப்டியே ஒரு மாரி தடுமாறி அப்புறமேலு கிராஸ் பண்ணி நின்னுட்ட டேய் சம கூட்டமா இருக்குன்டா அப்பா எப்பமே எத்தனை மணிக்கி நீ நீ எத்தன மணிக்கு வெள்ல வந்தாலு ரோடு காலியாவே இருக்காது
ம் ம்
ம்ஹு நா ப்ப ஆனா ஜாலியா இருந்துச்ச அந்த பே பேங்களூர் ஆனா ரெண்டு நாள் தா இருந்தோமே அதே நல்லா இருந்துது அப்புறோ எதோ ஒருபுது படோ தாண்டா ஹைதர் அலி தெரியுமா
புரியில
ஹதர் அலிடா
ஐதர் அலினா
சோசியல்ல வரு தெரியுமா ஒரு அரசன்டா அவ ஐதர் அலி ஹைதர் அலின்னு ஒரு இது வருவா அவ கோட்டைக்கு போனோ அங்க எல்லாரு ஃபோட்டோல்லா எடுத்தானுங்க வீடியோல்லா எடுத்தானுங்க நா எதுமே எடுக்கல
ஏ
தெர்லடா அப்போல்லா இப்பனாச்சி இது எடுக்குறேனே
ம்
பேங்களூர்லு ஒரே ஒரு கூடோ இது கூடோ எத்துருக்க மாட்னே
ம் ம்
ஆ ஒரு மிரர் முன்னாடிந்து ஒரு பிளாக் கலர் இது எத்துருப்ப தெரியுமா பாத்துருக்கியா
புரிய ஆமாமா
ஒர் இது போட்டோ ஆ அது ஒண்ணு தா நா எத்தது என்துலே டிரிப் புன் போட்டு இருக்குமே அதுல முன்னாடி இது உள்ள பாத்துருக்கியா ஒரு ட்ரெயினாண்ட ஆ அதுதா
ம்
வேற தனியால்லா என்ணட்ட எதுமே எடுத்ததுல்ல ஆனா எல்லா
அங்க வந்து அது அந்த சின்ன பொண்ணுங்க வேற கூப்புடுதுங்க படத்துக்கு
ம்
ஐ டி
ஆ
ஆஹ ஒன்ன கூட்டுன்னு வர சொல்லிச்சிங்க அவுங்க இப்பதா வந்ட்டு போனாங்க வரமாட்டாங்க நான் யளை கூட்டு வட்டுமாக்கா அப்படின்னுச்சு
ஆ
சேரி கூப்டுவா அப்டின்ன
ம் ம் ம்
ம் ம்
சேர் பார்த்து போயிட்டு வானா
தெர்ல எயேகிளாஸ் பொண்ணு அங்க விழுப்புரத்துல அவே இருக்க பாரதி கிட்ட கேடப்பே வர் வரியான்னு கேட்டு அவ வந்தா போவே இல்லன வேற என்னா காரணோ சொல்றுவே
ஆ
நம்மளுக்கு சும்மாவே டென்ஷன் ஆகு இந்த மாரி கப்புள்ஸ் எல்லா பாத்தா
ஆமா நீங்க மட்டு நீ
பொணு வேற கப்பிள்ஸ் சோட சுத்தும் போது உன்னு வயித்தெர்ச்சலாவு
ஆ இப்போ நீங்க ரெண்டு பேரு போனா மட்டு இன்னா பண்ணுவீங்க
நாங்க ரெண்டு பேரு என்னென்னவோ பண்ணுவோ போங்க
ஆ சேரி நானு தப்பா இருக்க வேணா
இல்ல நாங்க நாங்க வந்து ஒரு மாரி வைப்பா இருக்கு கேர்ள்ஸ் போனா
ஆ அப்டின்றீங்ளா
ஆமா
ம் சேரி சேரி பீச் வந்து எதுவுமே இல்லதான் நெனைக்கேடா ஆனா எனக்கு வந்து பீச் போனா வந்து எப்டி சொல்றதுன்னா ஃபோட்டோ டூ பீத்ரா
பீத்தா
பீச் பீச் கடல் கடல் இந்த நல்ல ஃபோன் எடுத்துன்னு ஃபோட்டோ ஷூட் இல்லன்னா வந்து இதுவா போனா வெச்சிக்கோயே நல்லா என்ஜாய்
நீ போனல்ல தனியா போ
ஏ இல்லடா
ஏ கூட போனு போனூ சொல்லிட்டு அப்டியே உ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்டிட்டா
அங்க நா வந்து வர முடியாதுன்னா சொல்ல முடியு
ஆமா சொல்லி இருக்கனும் நீ நா வேன்லயே இருக்கே வரமாட்டேன்ட்டு
செரியே நா அப்டி சொல்லிருந்தா வந்தா அடுத்த செகண்ட் நாங்க போயிருப்ப கமாட்னாடா என்ன கட்டத்தட்ட ஒரு மூனு பீச் கிட்ட போனும்டா
ஆ
நா போயிருப்பேனா மாட்டேனா
எங்க
இப்போ அந்த மாரி சொல்லி இருந்தா
எந்த மாரி சொல்லி இருந்தா
இப்ப நா போமாட்டே ஆஹா அ சொல்லி இருந்தா போயிருப்பேனா மாட்டனா ஆ
ம் சொல்லிருந்தா போயிருக்க மாட்ட எனக்கு தோனுது
எப்புட்றா ஆ யாரு நீ வேணான் சொல்லிராத
சும்மா இந்த பக்கோ பேச்சிக்கு சொல்லிப்பே
அப்பில்லா கெடையாதுறா
ஆ
நீயே போடாந்தா சொல்லிருப்ப
ம் அதா நீ போயிட்டு வன்ட்டேல்ல
சரி ஓகே இன்னு ஒன்னு இருக்குல்ல
ஆ அந்த ஒன்னுயு போ ஒ ஃப்ரெண்டு கூடே
டேய் அதெல்லா இல்லடா
ம்க்கூம் அத மட்டு எதுக்கு பெண்டிங்ல வச்சிர்க்க
டேய் ஒருத்தன் வந்து இருவது வருஷ கழிச்சுதா தொத மொத போய் பா ஆ
அதா நீங்க அப்டியே போங்க ஒங்க ஃப்ரெண்டு கூடயே
ஆஹூ அப்றோ டேய் நீ என்னடா பன்ன
நா என்ன பன்ன நீ நீ என்ன கூ ட்டு போல
ஒருத்தத்தா நல்லா இரு ம் நாந்தா கூட்டு போனுனு இல்லல்ல
நா வரம்போ நானா பைக் ஓட்ற ஒக்காந்துகிட்டு
நீதா வழி சொல்னூ
ஆஹ அப்டி நா சொல்ற வழிக்கு நீ போயிட்டாதா ஐயோ இந்த வழி எங்க போதுன்னே தெரியில அப்டின்னுவ ஒன்னே
அது வந்து எனக்கு இல்ல ஒனக்கே தெரியாதா நா எங்க போ
ஆமா எதுனா ஒரு வழி போ அப்டி சொன்னா இந்த வழி எங்க போய் முடியுதுன்னே தெரில வேணா விடு அப்டின்னுவ
பின்ன ஜின்ன பசங்கல இல்ல இப்
சரி போவோ சொல்றாளேன்றதுக்காக நீ போமாட்டேயா அதுக்கப்றோ ஒன்க்கு ஒரு பீச்சுக்கு வர ஒன்க்கு வழி சொல்றாங்கவா
ஆமா போனவதா வழி சொல்னூ பின்ன
ம்கூ வந்தப்ப ஏய் அன்னைக்கு ஆனா போயிர்க்கலாமா அன்னைக்கி நைட்டு பீச்க்கு ஆ விட்ருக்க மாட்டாங்கள
ஏ அங்கெல்லா போலாம ஆனா கேப்பாங்க
ம்ம்
ம் போவீர்க்லா ஆனா வந்து அதெல்லா இதுவுடாப்பா
ஆனா நீ வந்துர்ந்தா அண்ணா நகர் போயிர்க்லா நீ வர்ல நா என்னா பன்றது
ம் இல்லப்பா எனக்கு வந்து
அப்டி இல்லனா கூட நைட் ஷோ படத்துக்காது போயிர்க்லாம்
இல்ல
ம்
நீ யோசிக்கல நா என்ன பன்ற
அது எங்கம்மா ஒன்பது மணி வரைக்குமே எங்கம்மா எதமே கேக்ல அங்க போயி கூட நம்ம தூங்கிர்க்லா நைட் ஷோ படத்துல போய்ட்டு
ஆ
அழகா டிக்கெட் எடுத்தோமா யார் தொல்லயூ இல்லாம
இங்க பார்றா இதெல்லா வந்து முஞ்சி ஒரு ரெண்டு மாச கழிச்சு சொல்றது வந்து தப்புடா
ஏ இல்ல கரெக்ட்டு தான்ன ய இந்த ஐடியா நம்மளுக்கு வர்ல
உம் ஆ மூள இல்ல ஒனக்கு
ஏன் ஓ மூளை என்ன மு ஓ மூளைய எங்க வச்சிருந்த நீ அப்போ அன்னைக்கி
பக்கத்துல இல்லாதுனால ஓ இல்ல போல யோ
எ சீரியஸா இது நல்லா இ த்தியா நம்பளா இன்னைக்கு யோசிக்கவே இல்ல சுத்தமா மூணு மணிஷோலா இருந்திருக்கு ரெண்டு மணி ஷோ மூணு மணிஷோ
ஆ அப்டியாடா
ஆமா நைட் ஷோனா அ இப்போ அந்த பத்து மணி பத்து மணிக்கு முடியு அடுத்த ஷோ வந் து பன்னெண்டுக்கெல்லா ஒடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டா ரெண்டு மணி ரெண்ர மணி ஷோ அந்த மாரி போடுவா ம் நாலு மணி ஷோ கூட இருக்கு நாலு மணிக்கு போயிட்டு ஆறு மணி ஆறரைக்கோ என்னமோ வரு வெள்ல
அ அ இது நீ அப்ப சொல்லிக்கலா மேடா
தப்பு பண்ட்ட அங்கேயே இருக்கு எங்க வீட்டு பின்னாடி புவனா வீட்டு பின்னாடி தியேட்டர்
அப்டியாடா அப்ப நீங்க போறதுன்னா அப்ப பக்கத்துலேயே போய்டுவிங்களா
ஆமா எங்களுக்கு நடக்கற தூர தா
அ
அங்கந்து
கெத்துதா
ம்
ம்
அது ஞாபகோ வர்ல சரி ஓகே பண்றன்ன
சரி சரி
ம்